லோ
சிஸ்டர் நால்லார்க்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நா நல்லார்க்கே சிஸ்டர் வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
ஆ இதோ உ பண்ணிட்டே இருக்கே சிஸ்டர் உங்க
ஓகே ஆ முடிஞ்சிச்சு சிஸ்டர் என்னா ஸ்பெஷல் இன்னக்கி
ஆ இன்னைக்கு எங்க வீட்ல வந்து புளி கொழம்பு புளிக் கொழும்புனா அந்த வத்தல்லா போட்டு வப்போம்ல வ த்த கொழம்புன் சொல்லலா வத்த கொழம்பு ம் முருங்கக்கீர பொரியல்
ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
காலையிலயே லன்ச் கொடுக்குறப்ப வந்து வெரைட்டி ரைஸ் மாரி பண்ணி் குடுத்தாச்சு இப்ப க்கெல்லா கொழம்பு வச்சு சமைச்சோ
ஓகே ஓகே சிஸ்டர் இன்னைக் கோயிலுக்கு போனோ அதனால காலைலே சம்ச்சாச்சு சாம்பார்
ஓகே ஓகே
ம் ம் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவல்
ஓகே சிஸ்டர் நீங்க என்ன ஹோம் மேக்கர் தானா மேரேஜ் ஆயிட்ச்சு தான ஓகே எத்தன பசங்க சிஸ்டர்
எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒங்ளுக்கு
எனக்கு ரெண்டு பசங்க தா ஃபர்ஸ்ட்டு பைய செக்கேண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ம்
ஆ செக்கேண்ட் பைய வந்து இப்பதா டூ இயர்ஸ் ஆகுது
ஓ எனுக்கு ரெண்டு பண்ணு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தேடு ஸ்டேண்டர் செக்கேண்ட் வந்து ஃபஸ் ஸாண்டர் பக்கிறாங்க
அ சரிங்க சிஸ்டர் எதாது ஜாபுு ட்ரை பண்றீங்ளா
பண்ணணுதா சிஸ்டர் ஆனா எல்லா சின்ன புள்ளைங்ளா இருக்கு டைமிங் செட் ஆவ்மாட்டேங்குது
ஆமா அதுதா இருந்தாலு இப்ப வந்
மாமியார்ருக்காங்க
அப்புடியா ஆமா சிஸ்டர் நம்ம அப்படிதா நெனச்சிட்ருக்கோ பசங்க இருக்காங்க வேலைக்கு போ முடிய்ல சமாளிக் முடிய்லன் ஆனா பபினான்ஷியலா சமைக்க சமாளிக்காதா ரொம்ப கஷ்ட்டமா இருக்கு எதாது ஜாபுக்கு போலா அப்டின் ஒரு ஐடியா வந்துட்டேருக்கு
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் என்னா பண்றதுன்தா முடிய்ல ஆமா
வீட்லேந்து பண்ணுன்னாதா ரொம்ப சப்போர்ட் தேவப்படும் போல எதாச்சு வெளில வேலைக்கினா கூட ஈஸ்யா போயிட்டு வந்துற்லா பிஸ்னஸு அப்டின் வீட்ல எதா ட்ரை பண்ணா ரொம்ப கஸ்ட்டமா இருக்கும் போல
ஆமா ஆமா யாராவ் ஒர்த்தங்க ஹெல்ப் பண்ற மாரி இருக்கு நம்ப இல்லனா அந்த எட்த்துல இன்னொர்த்தங்க இருக்கணு
ஆமா சிஸ்டர் ஆமா அந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பா ஒரு சப்போ்ட் வேண் ம் கண்டிப்பா அந்த பய இன்வெஸ்மெண்ட் பயமு இருக்கு நமக்கு நம்ம இல்லாட்டி அந்த ப்ளேஸ்ல யார் இருந்து பாப்பான்ற தயமு இருக்கு ரே வெளில வேலைக்கி போனா நம்ம நம்ம போனமா லீவ் போட்டாலு ஓகே அந்த வேலய இன்னொருத்ங்க இருந்து பாத்துப்பாங்க அப்டின்னு ஒரு இது இருக்கு
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா
ம் ம்
ம் எத்தன மணிக்கு சிஸ்டர் வருவாங்க பசங்கள்லா
ஐயோ நானு அதே கேள்விதா கேக்க வந்த நீங்களு கேட்டுட்டீங்க அ ஃபோர் ஓ க்ளாக் ஹ ஆமா சேம் பின்ச்ஃபோர் ஓ க்ளாக் ஃபோர் ஓ க்ளாக் அங்க விடுவாங்க வீட் டுக் வரதுக் எப்டியு ஃபோர் தேட்டிக்கு மேலே ஆகிடு
ஓகே ஓகே ஸ்ட இவ்ங்ளுக்கு ஃபோர் தேர்டிக் ஆ இல்ல ஆமா நாலே காலுக்கு விடுவாங்க இவ்ங்ளுக்கு இங்க
ஃபோர் டன்னு நெனக்கிற
அ ஆமா ம் நாலே ஹால் கட் ட் விடுவாங்க நாலுற நாலு இருவத்தஞ்சுகிட்ட வந்துருவோ டக தா கொஞ்சோ ஸ்கூலு அ ஆமா ஆமா ஆமா
இங்க வந்துதம் இது கொஞ்ச தூரம் போணு அ ஒரு டொன்டி மினிட்ஸு ட்ராவல் மாரி
உ அ
போணு சிஸ்டர் ரெண்டு ரெண்டு பசங்களு ஒரே ஸ்கூல்ல தானா
ஆ ஆம சிஸ்டர் ரெண்டு பசங்களு ஒரே ஸ்கூல் தா
ஆ செரிங்க சிஸ்டர் செரி
வெக்கேஷன் எங்க போனீங்க எ இந்த வருஷோ
வெக்கேஷன் என்ன அம்மா வீடு தா வெக்கேஷன்
வேற எங்க போறது அது ஒண்ணு மட்டுந்தா நம்மளுக்கு கடைக்கிறது இல்ல ஒண்ணு
ஃபினான்சியல் வந்து ரொம்ப பய் கீலே டவுன்ல இருக்கா அதனால எதுவுமே பிளான் பண்ண முடியல மேக்சிமம் கீழே வெக்கேஷன்னா ஏதாவது கோயிலுக்கு போலா ஆ இந்த மாரி இப்ப இந்த ஒண்டர்லேண்ட் அந்த மாரி எல்லா பசங்களுக்கு விளையாடுற மாரி ஏதோ ஒரு நாள் போயிட்டு வரலா ரொம்ப எல்லா பிளான் பண்ண முடியல ஆ லாங் டிராவல் மாதிரிலா பண்ண முடியல சிஸ்டர்
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சது படம் படம் பாக்க பிடிக்குமா
ஆ புடிக்கு சிஸ்டர் எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கு ஆனா மேரேஜுக்கு முன்னாடி வரைக்குன்தா இந்த படம் பாக்குறதெல்லா இப்பல்லா வந்து ரொம்ப ரேரு வீட்ல உட்காந்து கண்டினியூஸா ரெண்டு மணி நேரோ உக்காந்து படம் பாக்கலா எங்க முடியுது சொல்லுங்க அதுல எத்தன வாட்டி ஆமா ஆமா ரெண்டு மணி நேரத்துல எத்தன வாட்டி எஞ்சு ஏஞ்சு நம்ம போற அந்த படம்ல கண்டினிட்டியா தெரியாம போயிடுது அதனால பாக்கவே புடிக்கல அப்படி போணுனா இல்ல போணுனா வெச் ஆ ஏதாவது வெளியில போய் ஒரு படோ பாத்துட்டு வரனுன்னா உக்காந்து பாக்கலா வீட்டுலல்லா பாக்குறது இல்ல சிஸ்டர்
ஆமா சாங் அதுக்குமே நேர எங்க சிஸ்டர்க்கு போய் சேனல் மாத்துரதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு வேலைய பாக்கதா கரெக்ட்டா இருக்கு
ஆமா சிஸ்டர் உங்களுக்கு யார் பிடிக்கு ஹீரோ
ரொமான்ட்டிக் ஹீரோ
ஆமா ஆமாங்க பாக்கவு நல்லா வேற ஒரு மாரி ஸ்மார்ட்டா இருப்பாரு
ஆம் ம்மாம்மா ஆமா அவ ரொம்ப பிடிக்கு சின்ன வயசுல இருருந்தே அவரு தா வேற யாரையு மாத்தனதுல்லா இல்ல
ம் சரிங்க சிஸ்டர்
ரீசன்ண்டா ஒரு படத்த போய் பாத்து தேட்டர்ல தா பாக்கணுனு போய் பாத்தே
ஆ கருப்பு தானே சொல்றீங்க
ஆ ஆமா சிஸ்டர்
எப்படி இருந்துச்சு அது போகு
ஆ ஓக்கே சிஸ்டர் பாக்கலா அவர வெச்சு என்னமோ ஒரு சாமி இத கிரியேட் பண்றேன்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க ஆ
அப்படியா ஆமா ஆமா இந்த மாரிலா வரல டிப் பிரன்டா இருந்துச்சா வேற ஜேனல்ல பாக்குற மாரி இருந்திருக்கு
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்டு ஆனா ரொம்ப எக்ஸ் அப்டேட்டோட போனோ அந்த வீடியோல்லா பாத்துட்டு பட் ஆனா அங்கே போனோன்னே பாத்தீங்கன்னா ஒன்னு அவ்வளவா தெரியல
ஆமா அதா நீங்க தா சொல்லிட்டீங்களே ஸார்ட் பண்ணும் போதே ரொமாண்டிக் ஹீரோன்னு அது அது வந்து அந்த வே வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு சுத்தமா மைண்ட் எடுத்துக்கல இது உங்க லைன் கிளியரா இருக்கு சிஸ் டர் ச நல்லா கேக்குரது பேசுறது நல்லா கிளியரா இருக்கு
ஆ ஓகே
ஆ
கிளியரா இருக்குன் சொல்றீங்களா எந்த இதுவு ப்ராப்ளம் இல்லாம
ஆமா இல்லனா ஆல்ரெடி பேசுறப்பலா ஆல்ரெடி பேசுன கால்லா ஓரளவுக்கு கிளியரே இல்ல பேச முடியல சவுண்டா இல்ல நம்ம பேசுறது கொஞ்சோ கிளாரிட் டியா இருக்குற மாரி இருக்கு அதுக்கு சொல்ற
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்ஸ்
ஆ அப்பறோ சிஸ்டர் வேற இப்ப எது ரீசண்டா எது பண்ணவை பண்ண சூர்யாவுக்குமே நெறையா கேப் ஆயிடுச்சுல வேற படோல்லா ஒன்னு வரலல்ல ரொம்ப நாளுக்கப்பறோந்தான்ஸ் கருப்பு வந்துச்சி ஆமா நானே இப்ப தனுஷ் மூவியே ரொம்ப வெயிட் பண்ணி இப்ப எடையில ஒரு மூவி வந்துச்சே எனக்கு மறந்துட்ச்சி அதுக்குப் போக முடியல கடைசில எனக்கு தனுஷ்னா ரொம்ப புடிக்கு போக முடியல அதா சொல்றனே பசங்களுக்கு வாத்ததுக்கப்பறோ எதுவுமே பிளான் பண்ண முடியல சிஸ் டர் எங்கயுமே போக முடியலெ
அவுங்க அவுங்கள பாத்துக்குறது அந்த தேட்ருக்கு போனாலுமே அவுங்களுக்கு அந்த பாத் த்ரூம் கூட்டிட்டு போறது ஸ்நாக்ஸ் வாங்குறது இதுதா நம்ளுக்கு வேலையா இருக்கு
அப்டி ஒக்காந்துருந்தாலு அவங்க நெறைய பீரோட போனாலு பசங்ள நம்ம சமாளிக்கிற மாரி இருக்கு அதனாலதா போலப்பா இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சி
ஆ ஆ
நீங்க என்ன சிஸ்டர் படிச்சிருக்கீங்க
நானா சிஸ்டர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கே சிஸ்டர்
ஓகே ஓகே
ஆ நீங்க
நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கே ஆனா எல்லா வேஸ்ட்டு சும்மா ஒண்ணு ரெண்டுன் கணக்கு சொல்லிக்கலா வேஸ்ட்டு வேஸ்ட்டு அதா ஒண்ணுமே இல்லாம தான ஒக்காந்துருக்கோ பசங்கள மேச்சிகிட்டு ஒரு ரீல்ஸ் கூடை பாத்துருப்பீங்க ரீசன்டா படிச்சவங்க படிக்காதவங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இல்லவங்க எல்லாருமே ஒரே வேலைய செய்ற மாரி அந்த ஸ்கிரீன்ஷாட் மாரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா கரோசல் மாரி வச்சிருக்கலா எல்லாருமே ஒன்னதானடா பண்ண போறீங்க கல்யாணத்துக்கப்பறோ அப்டின்ற மாரி அந்த ஸ்டேஜ்லதா நம்ம இருக் கோ அதா சும்மா கேட்டுக்கலா என்ன படிச்சிருக்கீங்கனு ஆ அப்றோ சிஸ்டர் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு பிளான் பண்ணிருக்கீங்களா ஆ இருக்காங்க சிஸ்டர் மாமியார் மாமானார்லா இருக்காங்க கூடதா இருக்காங்க அ
ஃபேம்லி மாறி
ஆமா சிஸ்டர் ஜாயின் ஃபேமிலினா என்ன ஹஸ்பண் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா இருக்காங்க ஆ எ ஹஸ்பனோட தம்பி அ ஹஸ்பனோட தம்பி அவங்கலா வேற வேற தனியா இருக்காங்க ம் ஆமா அவங்க ஜாபு ஜாபுக் ஏத்தமாரி அந்த பிளேஸ்ல இருக்காங்க
ஓகே சிஸ்டர் நானா ஈவினிங்க் எதாவது பிளான் பண்ணனு அவுல்ருக் கு அவுல் வந்து ஊற வச்சி குடுக்கலான்ட்ருக்கே
எப்டி ஊற வச்சு சும்மா ஆ தேங்கா போட்டு செய்வீங் அந்த மாரிலா சாப்ட மாட்றாங்க சிஸ்டர் பசங்க இங்க
இங்கியு அதேதா சிஸ்டர் மெரட்டி உருட்டி தா குடுக்கணு
ஆ இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸ்ன்ற விஷயமே புடிக்க மாட்டிக்குது எதாவது கடையில போய் வாங்கி சாப்ட்றதுதா புடிச்சிருக்கு
அவுல் வாங்கி வச்சது இருக்கு அது சுடுத்தண்ணில ஊற வச்சுட்டு தேங்கா ஜீனி போட்டு குடுத்தோம்னா கொஞ்சோ ஊட்டி விட்டோம்னா சாப்ட்ருவாங்க ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ஆ மாத்திக்கிற ம்
பண்ணனு சொல்றாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
சரிங்க சிஸ்டர் வேற ஹெல்த் ஹெல்த்துக்காக வேறாவது கொடுக்குறீங்களா பசங்களுக்கு
ஹெல்த்துக்கு எங்க சிசர் எத குடுத்தாலு அப்டியே திருப்பி எடுத்துட்டு வராங்க என்ன சாப்ட்டாலு
காய்கறி சாப்பட்றதே பெரிய விஷயமா இருக்கு அத சாப்ட சாப்ட்டாலே போது
என்ன சாப்டாலு ஒல்லியாதா இருக்கறாங்க வீட் வீட்ல இருந்த வரைக்கு கொஞ்ச கன்னோ இதா இருந்த மாரி இருந்தது
இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சோனே ஆ அது அங்க வெயில் டு மாறிடு கலரு மாறிடு
கலர் கண்ணுக்கீழ கருவளையம் உழுவுது இப்பயே
ஐயோ இப்பவே நெறைய தண்ணி குடுங்க சிஸ்டர் இல்ல நெறையா தண்ணி கொடுங்க அது அலட்சியமா எடுக்க கூடாது தண்ணி நெறைய கொடுங்க அந்த மாரி அது ரத்தோ ரத்தோ ஊர்ற மாரி சாப்பாடு நெறைய கொடுங்க ஆ நான்வெஜ் எல்லாமே இப்ப போடுங்க சின்ன பிள்ளைங்க சிக்கன் வேணா சிக்கன் நெறைய வேணா ஆமா மட்டன் சூப்பு மீனு அந்த மாரில்லா அடிக்கடி குடுங்க அதுவு நெறைய எண்ணெயில போட்டு பொறிக்கிறது அந்த மாரில்லா வேணா
ஓகே ஓகே சிஸடர்
இப்ப நம்ம பசங்களுக்கு குடுக்க வேண்டிய பெரிய விஷயமே அவங்க ஹெல்த் வைஸு கரெக்டா இருக்கணு அது தா அடுத்ததுதா படிப்பே ஏன்னா இப்ப அந்த மாரி எல்லாமே என்னன்னமோ வந்துட்டு இருக்குல பயமா இருக்கு அதனால நம்ம ஹெல்தியா வச்சுக்குனு பச அதனால தா உங்ககிட்ட கேட்ட என்னவ நாக்ஸு என்ன நீங்க எந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதா கேட்ட
ஆமா உண்மதா சிஸ்டர் நா வந்து இந்த இந்த வெளியில லா இது வரைக்கு பாக்கெட்லா வாங்கி குடுத்தது இல்ல அந்த ஏசு பிங்கோ இத எதுமே வாங்கி குடுத்ததுல்ல வீட்ல இருந்தா குடுப்ப இல்லன்னா நீங்க வந்து சாதம் சாப்டுங்க இல்ல தோச ஊத்திதரன் சொல்ட்டு உக்கார வச்சு
கரெக்ட்டு ஆனா இப்ப நெறைய பேரு மாறிட்டாங்க நம்ம யாரு பேசனாலு நா இப்ப இந்தமேரிலா வெளியில வாங்கி தரதுல்ல வெளில வாங்கி தரதுல்ல அப் என்ன சொல்றாங்க ஆனா எப்டி இந்த கடைலெல்லா இன்னு வந்து சேல்பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரில
இது வந்து இப்ப மாறுனது என்ன பொறுத்த வரைக்கு நா எனக்கு பொம்பள புள்ளன்னு ஒன்னு பொறந்துச்சு பாருங்க அன்னைக்கே முடிவு பண்ட்ட வெளியில எதுவு நா வாங்கி தரமாட்ட எல்லாமே நா அ சத்துமாவு மொதகொண்டு நா வீட்ல செஞ்சு அந்த நலங்கு மாவு சொல்லுவாங்க பாருங்க அதுவு நானே வீட்ல செஞ்சு எ புள்ளைகள குளிக்கோத்தனோலே வெளிய எதுமே வாங்க மாட்டா யாரையு நம்
கரெக்ட்டு கரெக்ட்டு ஆனா வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா எவ்ளோ நாள் கொண்டு போறாங்கறதா விஷ்யமே அதுதா நம்ம நெறய பண்ணாட்டியு ஒர் ரெண்டு மூணு விஷ்யமாவுது கன்சிஸ்ட்டன்டா கொண்டு போணு அப்டே இத ரெகுலரா இத மட்டு வேல்ல எங்கி வாங்க மாட்டே நம்மதா அப்டின்ட்டு
ஆம்மா ஆம்மா சிஸ்டர்
செரிங்க சிஸ்டர் உங்க கூட பேஸ்னது ரொம்ப ஹாப்பி
ரொம்ப ஹாப்பி ஹாப்பி சிஸ்டர் ம் ஓக்கே பாய் சிஸ்டர்
ம்